ஹலோ
அ கிளியரக்கா
ஆ கேக்குது கேக்குது ஐய்யய்ய இந்த பேக்ரவுண்ட்ல பட்டாசு வெடிக்கிறாங்க அது உன் கேக்குதா
அ ஆ சவுண்டாக்கு
அச்சிச்சோ செரி பாப்போம் நிறுத்திட்டாங்க நெனைக்கிற அ அ இப்போ இன்னிக்கி டாபிக் வந்துட்டு ம் சமூக ஊடங்கள் இளைஞர்களுக்கு பாதிப் பா இருக்குதா இல்ல வந்து பயனுள்ளதா இருக்குதா அப்டி பத்தி பேசலாங்ளா
ஆ ஓகே ஓகே பேசலா சார்
ஓகே ஓகே ஓகே அந்த நா சமூக ஊடங்களா ஃபர்ஸ்ட்டு என்னென்ன நம்ப மொதல்ல ஒரு ஆயிர் பண்ணிக்லா சமூக ஊடகங்கள் என்னன்னா அந்த பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாரி கம்யூனிட்டி போர்ட்டல்ஸ் அதா சமூக ஊடங்கள் சொல்வாங்க இது இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து பயன்படுத் துறாங்க அப்டி சொல்ட்டு நா கேப்ப என்ன கேட்டா வந்து ஒவ்வொரு ம் மத்தளத்துல ரெண்டு பக்கம்மு இது பக்கம் இருக்குன்ற மாரி வந்து அ இந்த மாரி சமூக ஊடங்கள் வந்து நல்லதுருக்கு தீமயு இருக்குது அத அவங்கவங்க எடுத்துக்கிற்துக் பொறுத் தா சொல்லுவ என்டுய கருத்து வந்து பாஸ்ட்டிவான கருத்துகள் நல்லாவே வந்து சமூக ஊடங்கள் அதிகப்படியா வந்து இளைஞர்களுக்கு உதவுது அப் டித்தா நா சொல்லுவ தன்ன தானே அப்டேட் பண்ணிக்க வச்சிக்க வந்து சமூக ஊடங்கள் தா வந்து அ பெரும் பங்கு வகிக்கிறது இப்போ பார் சமூக ஊடங்கள் தானே வந்து என்ன சொல்த்துங்க எல்லா விதமான இதுக்கும் அரசியலுக்கே அதுதா வந்து அ அடிப்படை கார்ணியா அமைய்து மேற்கொண்டு வந்து இந்த இளைஞர்கள்லா வந்து இப்ப பாத்தீங்க அப்டின்னா அரசியல்ல பங்கேற்கிறதுக்குல்லா இந்த சோசியல் மீடியா தா வந்து அதிகமா உதவுது சோ தனிப்பட் விட்டா ஒரு இளைஞர்ரோட வாழ்வில் இல்லாம ஒரு சமூகத்தோட ஒரு மேன்ம மேன்மைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாஸ்லா உதவும் தா சொல்லுவ அ நீங்க எப்டி பாக்குறீங்க அத
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்ன்னா நல்லதுதா அதாவ்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது வேர்ல்டுல எந்த ஒர் கார்னர்ல வந்துட்டு என்ன இன்சிடென்ட் நடந்தாலுமே வந்துட்டு ஆ ஆன் தி ஸ்பாட்டு நம்ம கையில இருக்கிற ஒரு டிவைஸ்ல மூலமா நம்ளுக்கு தெரியுதுன்னா அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு விஷய தா பட்டு இருந்தாலு அ இது இது இப்ப இருக்கறதுக்கு ஓகே பட் அ நம்புளோட சைல்ட்ஹூட்ல்ல எல்லா பாத்தீங்கன்னா நம்முள்க்கு ஒரு நியூஸ்
தோழி அங்க சவுண்ட்டு ஏதோ வருது பின்னாடி உங்க அதுக்கு முடிஞ்சா கொறச்சிக்க முடியுமா பாருங்க
நியூஸ் பேப்பர் ஆ நியூஸ் பேப்பர் இல்லாட்டி நம்ம வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ் கண்டிப்பா பாத்தாகணும் இல்லாட்டி கரண்ட் அஃப்பஸ் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இல்லன்னே நானு சொல்லுவே ஏன்னா நியூஸ் பேப்பர் இருக்கு எத்தன வீட்டுல வந்துட்டு இப்ப வாங்குறாங்கன்னு தெரியல அதே மா திரி ஒரு வீட்ல இப்ப வயசானவங்க யாராச்சும் எ ஆரம்பத்துல இருந்தே படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா மட்டுதா அந்த மாதிரி வாங்குறாங்களா இருக்கு அப்படி அப்டி பாத் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அது எல்லா எழந்துட்டே வரும்போது அது ஒரு டிஸ்அடவான்டேஜமா அது மாதிரி தா தோணுது பிகாஸ் ஏன்னா அது எல்லா வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃ புல்லா இருந்திருக் குது தா நா யோசிப்ப
ஆ பிரெயின் வந்து எப்டி சொல்லுன்னா அ கொஞ்சோ இதுல சர்ச் பண்ணி அதுல சர்ச் பண்ணி அ இப்போ அ இந்த அ சி ஐ டி யோட ஒர்க்லா பாத்துருக்கீங்கள அ இதுல ஒண்ணு எடுத் பண்ணாங்கன்னா ஆ இதுல இப்ப ஒன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கறத அவங்க யோசிப்பாங்க ஐயோ அந்த அன்னைக்கு இப்டியாச்சு அந்த டேட் டு அந்த அதுல இருக்கற பேப்பரு அந்த எடத்துல அந்த டைமிங்க்கான இன்சிடென்ட் என்னன் பாரு அந்த மா திரி வந்துட்டு நார்மலி எல்லாத்தோட பி எல்லா பீப்ள்ஸக்கு மைண்ட் ஒர்க் ஆச்சு தான் நா சொல்லுவே அ அ ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நம்மளோட ஒரு பிங்கர் டிப்ல ஜஸ்ட் சர்ச் மட்டு தா இந்த டேட் இந்த எடத்துல எ இருந்தா அது ஒரு ஹிண்ட் மாதிரி குடுத்தா போது கூகுல்க்கு ஆ ஒரு பே பேஸ்புக்ல ஒரு யூஸ்னாலு அதே மத்தி ஒரு ஹிண்ட் மாதிரி குடுத்தா போது அது அப்டியே லைனா வந்துருது அ ஒ வ ஒரு விஷயோ பாத்தீங்கன்னா நல்லதுதா ஓகே தா ஆனா எனக்கு வந்து இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்துட்டு கம்மியாயிட்டே வருதுன்ரோ மாதிரி நெறைய எடத்துல தோணிருக்கு
இல்ல நா அதுக்கான விளக்கம் சொல்றே பாருங்களே ஆக்சுவலா ஒரு புதுமை வந்து ஒரு சமூகத்துல வந்து வருதுன்னுச்சுக்கேயே இனிஷியல வந்து ரொம்பவு அதுக்கு எதிர்ப்பு இருக்கு அதுக்கப்றோன்டு வந்து அது தேவையான்னு சொல்லிட்டு வந்து விவாத வரும் அதுக்கப்பற வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஃபர் எக்ஸாம்பிள் இது நா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றே நா இந்த போஸ்டல் அ இப்ப நம்ம இந்தியா போஸ்டே இருக்கிங்ல்லைங்களா பஸ்ட் பஸ்ட் இந்தியா போஸ்டுல எல்ல கம்யுனிகேஷன் நடந்த நம்ம ஆக்சுவல என்னா நம்ம அ சென்டிமெண்ட ஆயிடுவோ அ அதுக்கப்றோ நா வந்து மெய்யில்ங் இதெல்லா வந்ததுக்கப்றோ சிறுக சிறுக அந்த போஸ்ட்லய எல்லாமே போயிடுச்சு இப்ப யார் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரு போய் லெட்டர்ல எழுதி பா போட்டதில்ல போனதல்ல வந்ததில்ல இது காலம் போக்குல வந்து போயிடுச்சு குறிப்பா டெலிகிராம்ல்லா வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல எடுத்துட்டாங்க டாட்டா சொல்லி அனுப்புச் டாங்க இது இப்ப என்னன்னா டெலிகிராம் பயன்படுத்தனவங்கலா அது ஒரு சென்டிமெண்டா இருக்கு அது ஒரு நம்ம அதுவும் குறிப்பா நம்ம தெ தென் மாவட்டங்கள் ச சாரி இந்த தென் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்ச்சுகோ சென்டிமெண்ட்டா இருப்பாங்க ஒரு இன்னும் அவள சீக்கிரத்ல வந்து தொலைக்க மாட்டாங்க ஒரு பைக்க ஆகட்டு ஒரு வண்டியாகட்டு எது வாங்கிட்டாங்காலா வந்து கெட்டு போனா கூட சரி ஒரு மூலைல நிக்க வைப்பங்க தவிர தூக்கிப்போட மாட் டாங்க அந்த மாரிதா இதுவு இப்ப நீங்க சொல்றீங்கள நியூஸ் பேப்பர்ல்லா சொல்ல சொல்றீங்க இல்லையா இப்ப ஒரு இது புதுசா ஒரு இது உள்ள எண்டர் ஆகுது சோசியல் மீடியானு ஒரு இதுல எண்டர் ஆன உடனே அதுக் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இதுக் கா இப்ப பார் எக்ஸாம்பிள் கேஸே முதல்ல வந்ததுங்க எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வாங்க அத மாட்டேன்டாங்க அது வெடிச்சிரு அப்டின் சொல்ட்டாங்க கேஸு அது வெடிச்சிருமா எல்லாரு செத்து போயிடுவாங்களா அதா கேஸ்லா வேண்டா அப்டின்ட்டாங்க இப்ப என்ன அதாங்க அதே அம்மா வந்து கேஸ் இல்லன்னா வந்து பத்த வைக்க முடியாது அப்டின்றாங்க ஸோ இப்போ என்ன பண்ட்டாங்க மாறிட்டாங்க அதுக்கு எதாவ்து இது அந்தவ நெஸசிட்டி செஞ்சுட்டாங்க அதோட பாதுகாப்பு தெஞ்சிட்டாங்க புரிஞ்சுகிட்டாங்க அது மாரி இப்ப இந்த சோசியல் மீடியா சோ ல வந்து தேவைகள் வந்து அதிகரிச்சி அதோடம இது நல்ல பக்கங்கள்லா தெரியிறப்போ வந்துட்டு ஒன்னுத்த இழக்குறோமில்லையா என்னத்த இழக்குறோ நம்ப வந்து ம் ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்ல ஒருவ மத்தவடைய மீடியாவோ இல்ல இயக்குறப்போ வந்து இ அ இழக்கறப்போ வந்து அது நம்ம ஒரு பெருசா தெரியாது அந்த இழக்கிறப்போ வந்து ஒரு அந்த வழி இருக்குமே தவர காலப்போக்குல அதூ மாறிடு நம்போ கண் த தமிழ் வந்து ஏன் வந்து கண்ணித்தமிழ்ன் சொல்றாங்க அப்டின்னு வச்சுக்கோயே தமிழ் வந்து மாறிட்டே இருக்கோ ஆ இப்ப நம்மோ வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேச மாரி நம்ம பேச கெடையாது இப்ப நம்ப பேச தமிழ் வந்து நூறு வருஷோ கழிச்சு பேச மாட்டாங்க சோ வந்து அம்மோ அக்செப்ட் பண்ட்டு நியூ வேர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கொ அக்சென்டூ மாறூ சோ வந்து எல்லாமே மாறிட்டே இருக்கூ அதுக்குதா வந்து கன்னி தமிழ் வந்து எப்பவுமே கண்ணி தமிழ் சொல்வாங்க என்னனா இங்கிலீஷ் அப்டி தா இருக்கூ தன்ன அடாப்ட் பண்ட்டே இருக்கூ அதாவ்து எல்லா லாங்குவேஜு அப்டிதா சோ அந்த மாரி ம ஒரு புது விஷியங்கள் ஏன்ற வரப்ப இந்த மாரியான ஒரு கான்ஃபிளிக் ட்டு வரத்தா செய்யு அ ம் அந்த மாரியான கான்ஃபிளிக்ட் தா நம்ம இந்த டாபிக்க எடுத்துருக்கோ ஆ சோசியல் மீடியா உதவுதா உதா அது உதவுதாங்க அது எந்த ச எந் எந்த விதமா மாற்று கருத்தும் இல்ல பட் ஏ இந்த என்ன அது இரண்டாம் படி அதாவ்து மொதல்ல வேணுமா வேணாமான்னு யோசிச்சோ அப்டின்றது ஒரு விவாதத்துக்கு கொண்டு வரு அதுகம்டு விவாதமே இல்லைங்க அது கம்பெல்சரி உதவுதுங்கன் சொல்ட்டு பு அடுத்த கட்ட கட்டத்துக்கு போவோ சோ இத நா நான் அப்புடிதா பாக்குறே இந்த சமூக ஊடங்கள் சோ கம்பல்சரி வந்து உதவுது எல்லாருக்கூ உதவுது நம்ம பயன்படுத்தி விததுதா அது இருக்குதுங்கறது என்னுடைய கருத்து
ஆ ஆ கரெக்ட்டு தா நீங்க வந்துட்டு சொன்னது வந்து ஒரு அது நா ஸ்டார்டிங்க் சொன்னல்ல அ நல்லதான் கேட்டீங்கன்னா நல்லத்துதா கெட்டதா கேட்டீங்கன்னா கெட்டத்தானா எடி அப் போமே சொல்லிருந்த ஆ
அதாவ்து நீ எத தேடி போறியோ அதே நீ நீயாவே ஆவாய்ன்ற மேரி அத மேரி உங்களுடைய தேடலுக்கேத்த மாரி த நீங்க அமைவீங்க அப்டிங்கிற மாறி இது
ஓக்கே ஓக்கே ஆனா அதுத்தா நானுமே யோசிப்பே என்னன்னா இ ப்போ ஒரு அசைன்மெண்ட் இருக்கு சின்ன கொழந்தைங்க இரு க்காங்க ஒரு‌ அசைமெண்டு ஸ்கூல் அசைமெண்டு ஆ அவங்க வந்துட்டு ப்ரெய்ன யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீச் எழுதிட்டு வா இல்ல ஏதோ ஒரு இப்ப இண்டிபெண்டன்ஸ் டேனா ஆ அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது க்ளாஸ் எடுத்துருப்பாங்க அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு எழுதிட்டுவாங்க அப்டின்னெல்லா சொன்னா அந்த ஆ இ என்னோட நா ஸ்கூல் படிச்ச பீரியட்ல பாத்தீங்கன்னா டே நா வந்து இந்த எல் கே ஜி புக்ல அத அ எல் கே ஜி புக்லன்ற அ பஸ்ட் ஸ்டண்டட்ல அ அ நம்ம செர்ச் பண்ண ஆரம்பிப்போ இந்த புக்ல அன்னைக்கு பாத்தோமே ஆ அப்டி ஆ பயன்படுத்தி இருந்தோ ஆனா அதே இப்ப பாத்தீங்கன்னா எதுமே நாருக்குமே ரிஸ் கில்ல சாட் ஜீ பி டி ன்னு ஒன்னு வந்ததுலே முடிஞ்
ஆமா ஆமா
நல்லாதா பாத்தீங்கன்னா ஒரு சம் ஓகே ஒரு ஒரு எப்டி சொல்றது நம்ம இப்ப வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு அ ஹெக்டிக்கான ஒரு இதுல நின்டுட்டு நம்ம பண்றோனா ஓகே வாத்தார் அதுக்குன்னு இப்ப எல்லாரு கேட்பாங்க அதுக்குன்னு போய் நியூஸ் பேப்பரையா தேடிட்டு இருக்க முடியு நீ நா என்ன சொல்றே இப்ப டக்குன்னு வந்துட்டு நம்மனால முடியாது இப்ப நானு னுமே எயே பையனுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துச்சின்னா நானுமே என்ன சொல்றேன்னா ஆ அவ எங்கிட்ட சொ வந்து வந்துட்டு ட்டு இந்த மாரி செஞ்சி தாங்கமா அப்டின்னு சொன்னா நா அவகிட்ட ஃபர்ஸ்ட் மொபைல் எடுக்காது தா சொல்லுவே ஆ பண்ட்டு இது பண்ணுங்க ஃபோ மொபைல் யூஸ் பண்ண குடுக்காம நா என்ன பண்ணுவே ட்ரா பண்ணு அ நீ வெட்டி போடு கிழிச்சி போடு பரவால்ல பட் அ வந்துட்டு கொஞ்சோ மைண்ட் இதாகு ஒவ்வொரு ஷேப் கட் பண்ணு வீடு செய்யி தேவையான குளூ அந்த அது இது எல்லாமே நான் வாங்கி குடுத்துட்டே ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்லதா ஏதோன்னு அப்டியெல்லா விளையாட முடியில போய் மண்ணுல விளையாடுன்னே சொல்லிட்டே எல்லாரு சொல்லுவாங்க எதுக்கு மண்ணுலல்லா விட்ற கைக்கால்ல எப்டி ஆயிருப்பாரு அப்டின்‌னுவாங்க அப்டியே கொஞ்சோ யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம அப்டி போயிரு ஆனா எல்லாருமே அப்டிய எல்லா இது பண்றது இல்லன்தா எனக்கு தோணு
கருத்து நா ஒத்துக்குறே எப்டின்னு கேட்டீங்கன்னா இந்த இது நா வந்து ஒத்துக்கிட்டு தா செய்வே என்னா பிசிக்கல் ஆகி ஆக்டிவிட்டிஸ் அப்றோ இந்த வந்து பிரைன் ட்ரைனிங் அப்டின் சொல்லிட்டு வரப்ப வந்துட்டு இந்த இது நம்ம வந்து அந்த நேரத்துக்கு வந்து அத நம்ம ஒப்பிட முடியாது எதோட ஒப்பிட முடியாதுன்னா அந்த ஆமா சோசியல் மீடியாவோட வந்து நம்ம இது வந்து இது கம்பல்சரி நம்ம செஞ்சி ஆகணு எது செஞ்சி ஆகணும்னா சில ஆக்டிவிட்டிஸ் அதாது ட்ரெயினப் பண்றதுக்கு மைண்ட் ட்ரெய்ன் அப் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ நீங்க சொன்ன மாரிங்க ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஒரு பேப்பர் கட் பண்ணாத அந்த கத்திரிக்கோல் எப்டி வளையுது நம்ம கை எந்த அளவுக் புடிக்கணும் பேப் பேப்பரோட நெட் பே எவ்ளோ அந்த கொழந்தைக்கு வெட்ட வெட்ட தா பரீட்சையம் ஆகு ஆ ஒருக் காய்கறியு அப்டி தா நம்போ வெட்டிறோ அப்டின்னா வெட்டி பாத்தா அது எந்தளவுக்கு தக்காளி சாஃப்டாக்குதா இல்ல கர்ணகெழங்கு சாஃப் ப்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வெட்னாதா தெரியு சோ அத வெட்டிதா நம்ம வந்து பழக முடியு நீங்க சொல்றது உண்ம தா இந்த எடங்கள்ல வந்துட்டு அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சோ நம்ம எங்கெங்கல்லா இருந்து பயன்படுத்திமோ அத பயன்படுத்திதா ம் என்னதுங்க தவிர்த்து தவிர்க்கணு சோசியல் மீடியாவ எங்கெல்லா நம்ம வந்து தேவைப்படு அங்க வந்து எடுக்க அதா சொல்றே இல்லைங்ளா நமக்கு என்ன தேவையோ அது நம்மதா பாத்து எடுத்துகனு அப்டிங்கிறது என்னோட கருத்து
ஓகே ஓகே கேமி அடுத்த டாப்பிக்ல மீட் பண்ணலா
கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்க தோழி